வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்கலயா
இல்ல தோழி ஒரு ஹாஃப்ன்ஹவர் கழிச்சத தூங்குவே இப்ப தா சாப்ட்டே முச்ச
ஓ செரி என்ன இன்னக்கு ஸ்பெஷல் என்ன சாப்ட்டீங்க நீங்க
பிரியாணி
சூப்பர் இந்த நேரத்துக்கு பிரியாணி சாப்ட்டுருக்கீங்க பரவாலயா
வீட்ல செஞ்சாங்க
அதுதா இல்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதா இப்போ சாப்ட்ருக்கீங்களே பரவாலயா
ம் பரவால பரவால நீங்க என்ன சாப்டீங்க
நானு தோச தோச மட்டன் கொழம்பு
தோச மட்டன் கொழம்பு சென்னியா நீங்க
இல்ல இல்ல
உ
ங்க ஊர்ல எப்டி வெயிலையா வெயில் அடிச்சுட்டா மழையா
வெயில் தா
வெயில் ஓகே இங்கேயு நல்ல வெயிலு உ என்ன நாளைக்கு என்ன உங்ளுக்கு ப்ளான் என்ன ப்ளான் பண்ணியிருக்கீங்க உங்க
நாளைக்கு மண்டேலிருந்துவா வேலைக்கு போனு
செரி செரி
எத்துட்டு அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த வழியா போனு லோடு ஓட்னோ லோடு ஓட்ணு வண்டி
சேரி சேரி
ஓன் பிஸ்னஸ் பண்றே
ஓன் பிஸ்னஸ் அப்போ நேறைய ஊருக்கு நீங்கல்லா போவீங்க
ஆமா ஆமா
உ ஆ நேறைய ஊருக்குனா ரொம்ப தூரோ எந்த ஊருக்கு நீங்க போயிருக்கீங்க
உ ரொம்ப தூரோனா இது ஜ ஜடா ஆந்தரா
ஓ தடாகம் அந்த இ மாரி
உ ஆமா அன்சைட்தா எனக்கு அதிகமாக அன்சைட் தா வரு
ஓ இல்ல உங்க நீங்க போனதுலயே உங்களுக்கு எந்த உஊரு ரொம்ப புடிச்சிருக்கு
எனக்கு போனதுல்ல திருச்சி
திருச்சி எதனால திருச்சி புடிச்சிருக்கு
அங்க பலகுற விதம் அந்த மாரி சூப்பரா பலகுறாங்க
ம் மக்கள் பலகுற விதோ அந்த மாரி நீங்க போயிட்டு ஒடனே ரிட்டன் ஆயிடுவீங்க தான இல்ல அங்கியே ஸ்டே பண்ணுவீங்களா
போய்ட்டு ரிட்டன் தா
ஆ உங்களுக்கு சாப்பாடு வித விதமா சாப்டுவீங்க நீங்க
ஆமா ஆமா
ம்
ஒரு டைம்ல நல்லாருக்கு ஒரு டைம்ல நல்லாருக்காது சாப்பாடு ஒரு எத்து பொர்த்து
இல்ல அதாவது நீங்க டிரைவிங் அப்ப ரொம்ப லைட்டா எடுத்துப்பீங்களா இல்ல ஹெவியா எடுத்துப்பீங்களா சாப்பாடு
ஹ லிமிட்டா ஒரு டைம்ல சாப்ட்டர மாட்ட வேல முச்சுதா சாப்டுவ அந்த மாரி
தூக்கோ வரமா இருந்தா என்ன பண்வீங்க
தூக்கோ வரப்போலிந்தா ஓரங் கட்டி டீ குடிப்ப
ஓ
டீ குஷ்ட்டு மூஞ்செல்லா கழுவிட்டு திருப்ப ஓட்டுவ
இல்ல ரொம்ப அசதியா இருக்கு ரொம்போ டயார்டு தூக்கோ தொடர்ந்து ட்ராவல்னா அ தூங்கிடுவீங்களா அமைதியா
ஹா தூங்கிடுவ
சேரி இல்ல இந்த டைம்குள்ள ரீச் ஆகணுன் எதாச்சு அப்டி இருக்கா இல்ல அப்புட்லா எது இல்லயா
அதல்லா இருகிது ரீச் பண்ணு அந்த டைமிங்குள்ள
ஓ
கஷ்டமர் சொல்லுவாங்க இந்த டைமிங்குள்ள வர்ணுன்ட்டு
ஆ
ம் போனு
அதுக்குள்ள போயிடுவீங்க
ம் போயிடுவ போயிடுவ
உங்கள்து எப்டி என்ன மாரி லோடுன்னா என்ன மாரி லோடல்லா எடுத்துட்டு போவீங்க
என்து வந்து சேப்ட்டி ஷூ தெரியும்ல சேப்ட்டி ஷூ
சேஃப்டி
ஷு
ஷு
ம்
ஆ
நெறைய பேரு கம்பென்ல்லா போடுவாங்கல்ல
ஆமா ஆமா ஆமா அந்த ஒரு ஆரஞ்ச் கலர் மாரி இருக்குமே
ஆமா எல்லா கலர்லு இருக்கு ஷூ
ஆ இது இது அப்டே இந்த இந்த கம்பெனில இந்த கம்பெனிக் மட்டுந்தா நீங்க சப்லே பண்ணுவீங்க
ஆமா கம்பெனி கம்பெனி கஸ்டமர் கேட்டா கூட அவங்க சேல்ஸ் பன்னுவாங்கல்ல வூட்ல அவுங்களுதே குடுக்குறதே அந்தமா
மத்தது எதுவு கொண்டு போகமாட்டீங்க லோடு இது மட்டுமே தா போகு
ஆமாமா
சேர் செரி நீங்கள் உங்கள்து சொந்த வண்டியா
ஆமா சொந்த வண்டி தா
சேரி செரி ஒரு வண்டி வெச்சிருக்கீங்களா நெறைய வண்டி வெச்சிருக்
ஒருவண்டி தா நம்மள்து ஒருவண்டி நம்ம வந்து வேலைய போலன்னா எதுமே இல்லைனா ஏசி மெக்கானிக் ஏசி வேலை தெரியும் நம்ளுக்கே அதுவு அதுவும் பசங்கள செட் பண்ணி செய்ய சொல்றுவே
ஓ இதுல உங்களுக்கு நல்ல லாபம் வருதுங்களா பரவால்லையா
ம் ரெண்டுத்துலயும் வருது ப்ராஃபிட் தா லாஸ் எதுமே இல்ல
ஆமா ஆமா இதுவு நல்ல விஷ்யோந்தானே ஒரு ஒண்ணுதியு நம்பாமா இன்னு வேற தொழில் செய்றது ரொம்ப நல்ல விஷ்யோ
ஆமா அதுமா இந்த ஆறு ஆறு மாசம் கழிச்சு வேலை இருக்காது இந்த ஏசி வேலை
ஓ ஆமா அதுக்கப்புறம் திரும்ப வேற வேலை ஏதாச்சும் பாக்கணு
ஆமா
ம் அதாவது நம்மள நாம்மளே கொஞ்சம் பிஸியா வச்சிருக்கணு எப்டிலா சம்பாரிக்க முடியுமோ
ஆம்மா அப்டிதா சம்பாதிச்சாதா நம்ளால நாலு பேரு முன்னாடி வந்து நீண்டு காமிக் முடியு
ஒரு ரொம்ப நல்ல நல்ல விஷ்யோ நல்ல ஒரு அஹ் வேல பாக்குறீங்க பகல்லெலா டிரவலே இருக்கு வெயில் காலத்துலலெல்லா டிரவல் எப்டி சமாளிச்சிங்க
கஷ்டோ
வெயில் அதுவு திருச்சியெல்லா செம வெயிலு
ஆமா வெயில் ஒரு பக்கோ ஈட்டு வண்டி வேற ஹீட்டு
ம்ம் சப்போஸ் நீங்க லோடு அங்க குடுத்துட்றீங்க குடுத்துட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு வருவீங்களா இல்ல உடனே வந்துருவீங்களா
ஆமா உடனே வந்துருவ நம்ம போம்போதே ஒரு பத்து கம்பெனி ஏத்தி ஏத்திட்டு போயிடுவோ
ஓ புரியுது புரியுது ஆஹ இல்ல நீங்க மட்டும் ஓட்டுவீங்க பக்கத் ல யாராச்சு இருப்பாங்கால இல்ல யாரும் இல்லாம நீங்க மட்டும் இருபிங்ளா
இல்ல கூட பைய வருவா இல்லல்ல அவ ஃபுல்லா லோடு இருக்கு
சேரி சேரி இல்ல இன்னொரு ஓட்டுற மாரி இருந்தா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குல்ல நீங்க கொன் நேரோ தூங்கிட்டு அப்டி மாறி மாறி ஓட்றது
இந்தா கத்து குத்துந்தாருக்கு அந்த பையனுக்கு ஓட்றதுக்
ஓ செரி செரி செரி ஹ கத் என்னதா கத்து குடுத்தாலு நம்ப டக்குன்னு தர முடியாது ஆமா அவங்க அவங்கவுங்க கூட எப்பயுமே இருப்பாங்களா
ஆமாமா
ஆஹ் சேர் சேரி செரி செரி அதா இது இ டாஸ்க் முடிக்கிற மாரி கண்டிப்பா இந்த நேரத்துக்குள்ள எடுத்துட்டு போய் குடுக்குணுனா குடுக்குணு டெலிவரி பண்ணனு.
ஆமா ஆமா. எல்லா கம்பென்லியு ஒரு ஒரு டைமெ
குப்ப கம்பெனிக்லா போறீங்க இல்லையா அப்ப கம்பெனிலியே லன்ச் தருவாங்களா? சாப்ட்டு போங்கன் சொல்வாங்களா இல்ல வெளிய வந்து சாப்டுவிங்களா?
ஒரு சில சில கம்பென்லா குடுப்பாங்க சாப்டுங்கன்ட்டு. சில கம்பென்ல்லா அந்த மார்லா இருக்காது.
ஆ புரியுது.
இந்த பெரிய பெரிய கம்பென்லா வந்து எப்டி சொல்றது லாயல் இன்ஃபீல்டு ஆ அசோக் லைனன்
அ.
அந்த மாரி கம்பென்ல்லா சாப்பல்லா.
சொல்லுவாங்க சாப்டுங்க சாப்ட்டு போங்கன்னு.
ஆமா.
ஆ ஓ நல்ல பரவால்ல.
ம். நீங்ளு ஒர்க் பண்றீங்ளா எப்டி?
இல்ல நா வந்து மின்ன வக் பண்ணிட்டு இருந்தே ஆனா இப்ப வந்து வக் பண்ணல வீட்லதாரு க்ற எக்ஸாம் எதாச்சு கவுமெண்ட் எக்ஸாம் படிக்லான்னு.
ஓ அப்டியா?
ம் ம். உங்குளுக்கு உங்க பசங்கள்லா என்ன பண்ணிட்ருக்காங்க?
இன்னு எனக் மேரேஜ் ஆவுல.
சேரி சேரி சேரி பா பாத்துட்ருக்கீங்க.
ஆமாமா.
சேஸ்.
உங்குளுகு ஆயிட்ச்சா?
ஆ எனக்கு ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க.
ரெண்டு குட்டி பசங்களா?
காங்க ம் ஆ எப்பி இப் ப இப்ப ஆந்த்ரா சைடெல்லாம் போறீங்க அ போறப்ப எங்யாச்சு டூரிஸ் ஸ்பாட்லா சுத்தி பாப்பிங்ளா இல்ல வேலைய முடிச்ட்டு உடனே வந்துருவிங்ளா?
வேலதா.
இல்ல அந்த சைடு ஆந்திரா சைடு டூரிஸ் ஸ்பாட்டு எதாச்சு ஒன்னு இருஞ்சுனா அந்த சைட்லா போமாட்டிங்க போய் பாக்கணுன்னு.
இல்ல இல்ல அதெல்லா போவ் மாட்
வேலனா வேல முடிச்ட்டு வரது கரெக்
அ ஆமா நம்ம அதுலே நம்முளுக் டைம் ஓடிரு.
ஆ வீடு வந்தா போகு போதுன்ருக்குமா?
ஆமா ஒரு ஒரு கம்பென்ல வந்து எப்டி சொல்லது பெரிய பெரிய கம்பென்லா ஒ ஒன் ரெண்ந்து ரெண்டவர் மூணு அவர் ஆவு.
ஓ அந்த எறக்கி வெக்கறத்துக்கே.
ஆமா இது நம்ப கேட்ல போய்ட்டு என்ட்ரி பண்ணி எல்லா
என்ட்ரி பண்ட்டு இல்ல கம்பெனில இருக்றவங்ளு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா ஆளு அனுப்புவாங்களா இல்ல நீங்களே பண்ற மார் இருக்குமா
ஆளு அன்ப்பாங்க நம்போ டிரைவர் நம்ப ஒக்காந்து தா இருப்பே
இல்ல இல்ல நீங்க இன்னொரு பைய ஒருத்தர் ஹெல்ப்பருன் சொன்னிங்கள்ல
ஆமா அவ வந்து வண்டிலுந்து எட்த்தருவா மத்த பேர்லா எத்துனு எத்துனு போய்டுவாங்க
ஓ செரி செரி செரி செரி ஆ இப்ப ஒரு ஒரு லோடு ஏத் ஏ ஏத்தி எறக்கி வந்துட்டீங்க அதுக்கப்றோ எவ் வ்ளோ நேர கேப்ல இன்னொரு லோடு ஏத்துவீங்க
நம்மளுக்கு ஒரு நாள்ல ஒரு நாள்ல எப்டி சொல்றதுன்னா இப்போ பன்னெண்டு மணி எத்தன வண்டி எட்டு மணி எட்டு மணிலா இங்க இருப்பே
ஓ ரிட்டன் ஆகிடுவங்கன்றீங்ளா ஆ ரிட்டர்ன் ஆயிட்டு திரும்போ அடுத்த சவாரி எப்ப போவீங்கேன்ற மறுநாளா இல்ல மறுநாள் தூக்கோ போதிய அளவு தூக்கோ இருக்கா உங்களுக்கு
ஆ இருக்கு
ஓ செரி செரி செரி
இல்ல தொடர்ந்து வந்தா என்ன சொல்வீங்க போவீங்ளா இல்ல எனக்கு தூக்கோ வேணு டயர்டா இருக்குன் சொல்லிடுவீங்ளா
இல்லல்ல அப்டில அப்பெல்லா போவே அதெல்லா போய்த்தா ஆவே
போய்தா ஆவீங்க அப் டயர்டா இருந்தா என்ன பண்ண முடியு ஓ காசு ஆ
டபுள் காசு வரு
டபுள் காசு எதனால டபுள் காசு அப்ப
ஆமா நைட்டு பகல்ன்னு செய்றோல
அதனால ஆ சரி சரி இந்த கம் இத இது இதவர வேற எங்யு லோடு வேற எதுக்கு ஏத்தறது இல்ல நீங்க இதுவே சரியா போய்டுது
ஆமா இது வந்து நம்ப எப்டி சொல்றதுனா எ நம்ப அண்ணே தா அந்த இது பண்றாரு
ஓ சூப்பர் அதனால வீட்டு ஃபே ஃபேமிலிக்குள்ளவே பிசினஸ்
ஆம் மா
ஆ ஆ அண்ணே நல்லா தருவாரா வெளிய சம்பளத்த விட நல்லா தருவாரா இல்ல அதே சம்பளோ தானா
ஆ தருவாரு நம்ப எ ப்டி அவுரு அதே சம்பளோ தா தருவாரு என்னெனா பட்டு ஹெல்ப் நல்லா பண்ணுவாரு
ஓ நல்ல விஷ்யோ
இப்ப சொந்தமா இப்பதா ஒரு பைக் வாங்கிகுட்த்தாரு
நல்ல விஷ்யோ
ப்ளெட் டாஸ்க் குட்த்து வாங் குத்தாரு
ஆ ஆ
ம் வீட்டுக்கு எதாச்சு பிரச்சன அந்த மாரினா கூடோ காசு குடுக்றாரு
அண்ணேனா சொந்த அண்ணனா இல்ல வந்து
சொந்தக்கார
சித்தப்பா பெரியப்பா பசங்க
இது இது வந்து அது எப்டி சொல்றதுன்னா தூரோ சொந்தோ
ஓ பரவால்ல பரவாலயே தூரோ சொந்தோ இவ்ளோ செய்றது நல்ல விஷயோ இல்லையா
ஆமா
ஆமா ஆமா ம்
அவருக்கு தெரியு நா கஷ்டப்படுறதுல எப்டின்ட்டு
சேர் சேரி சேரி
அவரு இப்ப கஷ்டப்பட்டுதா மேலே வந்தாரு நம்மள போல இருக்க பசங்கள நல்லா இது பண்றாரு
நல்ல விஷ்யோ ரொம்ப நல்ல விஷ்யோ
பூரா வளத்து வுட்றாரு